கம்
வணக்கம் சோ இன்னக்கி டாப் ஏ தலைப்பு பாத்தீங்கனா கட்டக்கலை பத்தி பேசுவோ நம் முன்னோர்களோட கட்டிடக்கலை எப்டி இருக்கு இப்ப இருக்க கட்டிடக்கலை எப்டி இருக்கு அத பத்தி நம்ம பேசுவோ இல்லா ஓகே கட்டட கலை அப்டின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆ இப்ப எப்டி கட்டதகலை நம்ம கண்டு புடிக்கறது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கோயில்கள் பழமையான கோயில்ல போயி பாத்தாலே தெரியு இந்த கட்டதக்கலை எப்பிடி முன்னாடி எப்பிடி சிறந்த வெளங்கியிருக்கு இப்ப இருக்க கட எப்பிடி இருக்கு க்கு அப்பிடிங்குறது தெரிய வரும் ஒண்ணும் இல்ல நம்ப தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோயில எடுத்துக்கோங்களே கிட்டத்தட்ட அந்த கோவில் இன்னும் எவ்ளோ மலை எவ்ளோ இடி எவ்ளோ புயல் தாங்கிடுச்சு எந்த ஒரு தூசி திரும்ப எந்துமே அந்த கோவில்ல சேதாரம் அடையல அவ்ளோ அவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த கோவில்ல எந்த ஒரு சேதாரம் ஆகாத மாரி பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோயில் கட்டம் போது எந்த ஒரு இயந்திர வசதியும் கெடையாது இப்பெல்லா பாத்தீங்கன்னா நறைய ஏந்திர வசதி இருக்கு ஒரே எடத்துல தூக்கி வைக்கிற மாரி எவ்ளோ டன் கணக்குல அந்த ஒரு இத எடை கொண்ட கற்களா இருந்தாலும் ஒரே எடத்துல ஒரே ஆள் தூக்கி வெக்கிற மாரி வந்துருச்சு போயிருக்கு இயந்திரங்கள் ஆனா அப்ப அவ்ளோ டன் கணக்கா இருக்க அந்த கற்களை அவ எப்டி கொண்டு போய் மேல வச்சாங்க எப்டி இன்னுவுமே அந்த ஒரு ஓரு இஞ்ச் கூட நவுராம அந்த கல்லு இருக்கு அதே மாரி அந்த அப்பெல்லா பாத்தீன்னு இப்பல்லா பாத்தன்னா பொ பொறியியல் படிச்சவங்க அதாவது கட்டடக்கலை படிக்கிறாங்க அதுக்காக படிக்கிறாங்க இவ்ளோ படிக்கற பசங்களாலும் அந்த கட்டடக்கல அதே திரும்ப பண்ண முடிய மாட்டே அப்பெல்லாம் யாரும் படிக்கல ஒண்ணு இல்ல அவ்ளோ அந்த ஆட்கள வச்சு அந்த அந்த அந்த கோவிலோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா அது கீழ விழுவாது அவ்ளோ சீக்கிரம் அதோட சிற்ப கலையா இருக்கட்டும் இன்னுமே அந்த சிற்பக்கலைய அந்த ஒரு எதுவுமே அ அழியாம எந்த ஒரு சேதாரம் அடையாம இன்னும் அதே மாரி இருக்கு அந்த நந்தி பாத்தனா தானா வளருது அப்டின்னு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா பெரிய நந்தி இல்ல அத பாத்தின்னா அந்த இந்த ரைட் சைடுல அதாவது பாத் சைடு்ல பாத்தீன்னா ஒரு நந்தி வச்சிரு ப்பாங்க கோயில் கருவறைக்கு முன்னாடி இருக்கற நந்தி இப்ப பா வச்சது பக்கமா வச்சது நீங்க ஏ வலது கை பக்கத்துல பாத்தீனா ஒரு நந்தி ஒரு செல ஒன்னு இருக்கோ அது இன்னுமே தானா வளருது அது எப்டி பார வந்து தானா வளரும் ஆனா வந்து அதுக்கு நந்தியா செதுக்கப்பட்டு அது நந்தியா வளருது அது இன்னுமே கூட அதெல்லாம் பாத்தீனா அதெல்லா பாக்கும்போது நமக்கு முன்னோர்கள் எப்டி வாழ்ந்திருக்காங்க கட்டடக்கலையில அதே மாரி மைசூர் அ அரண்மனைய எடுத்துக்கிட்டா அதோட கட்டட கலையா இருக்கட்டும் அதுல இரு ஓவிய கலையா இருக்கட்டும் என்னதா நா ஏ அந்த அந்த மைசூர் ந ப பக்கமா போயிருந்தே அந்த கோ இ இதுக்கு அரண்மனைக்கு அது பாத்தீனா கிட்டத்தட்ட ஒரே ரூ ஒரே ஒரு இதுக்குள்ள நூறு பேர் பக்கம் இருப்போ ஒரே ஒரு இதுல ஒ ஹால்ல பாத்தினா நூறு பேர் இருக்குனு வச்சுக்கோங்களே எப்டியா இருந்தாலும் ஒரு வீட்ல ஒரு பத்து பேரு இருந்தாலுமே வந்த மூச்சி திணறல் அந்த ஒரு இது இருக்கும் நம்பளால ஆனா விட முடியாது மூச்சு விட முடியாது செரியா காத்தோட்ட வசதி இருக்காது ஆனா ஒரே எடத்துல நூறு பேர் இருக்கும் பக்க பக்கமா இருக்கோ ஆனா எந்த ஒரு பிரச்சனை அவ்ளோ சில்லுன்று இருக்கு எங்கேயுமே அந்த எடத்துல அ அந்த மின்விசிறிங்கிறதே கெடையாது அவ்ளோ அந்த எடத்துல அவ்ளோ இயற்கையில அவ்ளோ சில்லுனு இருக்கு சொல்ல போனா அந்த மாரி கட்டடக்கலை எல்லா பண்ணியிருக்காங்க அப்போ இருந்த முன்னோர்கள் எல்லா இப்ப அந்த மாரில்லா பாக்க முடியல நீங்க என்ன சொல்றீங்க
நீங்க சொல்ற மாரி கட்டட கலையினாலே ரொம்ப அழகான ஒண்ணுன்னு சொல்லா ஆ அத பாத்தாலே ரொம்ப பிரமிக்க வைக்கும்னு சொல்லா கட்டட கலையின் போது நெறைய விஷயங்கள்ல கோயிலந்து வீடுகள் அந்து ஒவ்வொன்னுமே ரொம்ப அழகா இருக்கோ அதுவு முன் காலத்துல உள்ள கட்டட கலை ரொம்பவே அழகா இருக்கோன் சொன்னா ஏன்னா அதுல ஒவ்வொன்னும் பாத்து பாத்து பண்ணிருப்பாங்க அதுல ஒவ்வோன்னு ஒவ்வொன்னு பேசோன் சொல் லா அந்த அளவுக்கு இருக்கோன்னு சொன்னா அந்த மாரி அந்த கலைகள் பாக்கும்போது ஒரு வீடு கட்டுறதுல இருந்து அந்த வீடுகளே அழகா வந்து ஆ சொல்லிருப்பாங்க இது ஒரு பங்களா வீடு இல்ல இது ஒரு குடிசை வீடு குடிசை வீடு கூட முந்தி அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு அழகா அதுல தண்ணி வந்து மழை நீர் வராத அளவுக்கு அழகா கெட்டுவாங்க அதே மாரி ஒரு மாடி வீடு அப்டீன்னு சொல்ட்டு ஒவ்வோரு வீடுமே ஒவ்வோரு தனித்துவமா இருக் வீடுகள்லயே இத்தன விதோன்னும் போது நம்புளுக்கு ஒவ்வோரு கட்டடத்தையு பாத்தோனா அவ்வளோ விதோ இருக்கோ சில வீடுகள்ல அழக அழகா தூண்கள் இருக்கோ ஒரு தூண்கள் பாக்குறதுங்கிறது ரொம்ப அ அபூர்வமா ஆயிச்சுன்னு சொல்லா அந்த தூண்கள் இருக்க வீடே ரொம்ப அழகா இருக்கோன்னு சொல்லா சில ஊர்லலா அவுங்க அவுங்க ஊருக்கு என்ன மாரி அவுங்க ஊர்ல அந்த அ அ ஸ்டைல் இர்க்கோ அந்த மாரி அவுங்க அந்த வீட்லா பண்ணுவாங்க அந்த வீட்லா பாக்கும்போது ரொம்ப பிரமிக்க வைக்கோ இந்த ஊர் வீடு இப்டிதா இருக்கோ இந்த மாவட்ட த்தோட வீடு இப்டிதா மாவட்டத்துல இந்த மாரி வீடுகள்லா நறீய இருக்கோ அப்டீனு சொல்ட்டு ஒவ்வோரு வீடு பாக்கும் போது நறைய விஷயங்கள கத்துக்கலா இதே வந்து வேற ஊர்ல வேற நாட்டுல பாக்கும்போது அவுங்களோட வந்து கட்டிடகலை கலைகள் எல்லாமே வெவ்வேறு இது மாரி இருக்கும் நம்ம ஊர்லயே பாத்தோம்னா ஒரு கோயிலந்து இன்னோரு கோயிலபாத்தாலே அதோட கோபுரமு செரி ஒவ்வோன்னோ செரி ரொம்ப வேறுபாடா இருக்கோ அது ஒவ்வோரு கோயிலுக்கோ இந்த கோயில் தனித்துவம் அப்டீன்னு இருக்கோ அதோட சுத்தி வர அந்த எல்லா விஷயமுமே செரி அது ரொம்ப அழகா இருக்கோன்னு சொல்லலா பாக்க வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கோன்னு சொல்லா ஒவ்வோன்னு பாக்கும் போது இப்டி நுணுக்க நுணுக்கமா பண்ணியிருக்காங்களா கையால அப்டீனு வந்து பாக்றதுக் அப்டியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கோனு சொல்லலா இதே இது நம்ம படத்துலலா ஒரு மாடிவீடு அப்டீனு ஒரு பெருசா பாத்துருப்போ அதெல்லா பாக்கும்போது சென்டர்ல அந்த மாடி இருக்கும் அதுக்கப் அப்புறம் வெளியில ஒ உள்ள அப்டி பெரிய ஒரு ஹ ஒரு எடம் இருக்கோ அதுக்கப்புறோ மாடி மேல ஏ றி அது ஒரு ஊஞ்சலு அதெல்லாபாக்கும்போது இப்ப கூட அந்த வீடு இருக்கான்னு தெர்ல சில எடத்துல இருக் இப்போ அந்த மாரி வீடுகள்லா ரொம்ப யாரோ கெட்றது இல்ல அது ஒரு பங்களா வீடுன்னு சொல்லலா ஒரு மாடி மே அ நெடு அ நடுல இருக்கோன் சொல்லா அந்த மாரி வீடுகள்லா நறையவே வந்து கம்மியாயிட்டன்னு சொல்லா அதே மாரி தூண்கள் இருக்க வீடுகளு செரி தூண்கள்லா முந்தி வந்து உள்ள இருக்கோ எ அதுக்கப்புறோ கொஞ்ச கொஞ்ச காலத்துல வெளியில வெச்சாங்க செரி அதே மாதிரி திண்ணைகள் இருக்க வீடுகளு செரி அது கிராமத்துல இருக்கானு இப்ப திண்ணைகள்லா நறைய வந்து அடைச்சிட்டே இருக்காங்க அது எதுக்கு தேவ இல்லன் சொல்ட்டு அந்த மாரி வீடுகளோட விதங்கள் கட்டடங்கள்லா நறையவே வந்து வேறுபட்டுட்டே இருக்குன்னு சொல்லலா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட்தா இன்னோன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இப்பல்லா பாத்தீங்கன்னா நறைய கருவிகள் வந்துருச்சு அந்த கல்கலை செரு செதுக்கற துக்கு பாத்தா நறைய கருவிகள் வந்துச்சி அந்த மாரி நறைய கொஞ்ச ஒரு மிஷின்ல எடுத்து வெச்சீங்கன்னா அந்த நீங்க ஒரு ஒருக்குள்ள ஒரே ஒருத்த மொத்தோ பட்டணை அழுத்துவது மூலியமா பாத்தீங்கன்னா அந்த தானா அதே சிரிக்குது ஆனா அப்பல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒலி ஒரு சுத்தி அதே அந்த ஒரு இத வெச்சுக்கிட்டே பாத்தேன்னா கிட்டத்தட்ட அவ்ளோ சூப்பரா அவ்ளோ தத்துரூபமா அவ்ளோ நுணக்கமா பண்ணிருக்காங்க பெருந்த கட்டடை சிற்ப கலைகள்லா பாத்தீங்கன்னா அது பாத்தீன்னா அந்த சங்கிலி வடிவத்த எல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயில பாத்தன்னா சங்கு அந்த க்கள்யே பாத்தோன்னா சங்கிலி மாரி பண்ணிருப்பாங்க இப்பல்லாம் ப போனீங்கன்னா பாக்க முடியு ஒரு கோவில அது அது எப்படி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரிஜினல் சங்கிலி மாரி இரும்பல் இரும்பாலான சங்கிலி மாரியே இருக்கு ஆனா அது கற்கள்ள பண்ணிருப்பாங்க அது எப்படி பண்ணிருப்பாங்க அதுலா பாத்தீங்கன்னா அவ்ளோ பிரமிப்பா இருக்கு சொல்ல போனா அந்த தஞ்சாவூர் நீங்க அந்த பக்கத்துல போய் அந்த கோயில் சுத்தி ஒரு டைம் வந்தீங்கன்னாலே தெரிஞ்சிடு அ நம்ம எப்படி இருந்து கே எப்படி அந்த கட்டடத்த எப்படி வளர்த் துருக்காங்க அப்ப இருந்தவங்க எப்படி இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியு அதே மாரி ஆயிரக்கால் மண்டப அதுக்கு போனா தெரியு அந்த கோவில்ல அந்த கோபுரமா இருக்கட்டு அந்த மதுரை மீனாட்சிம்மன் கோவில் கோபுரமா இருக்கட்டு அதெல்லா ஒரு அது எப்டி சொல்றது அதெல்லா உள்ள போயிட்டாலே ஒரு நம்மளே நம்மள தா அழியாமலே நம்மள ரசிக்க ஆரம்பிச்சுறோ அதே மாரி அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கோ கட்டடக்கல தா ஒரு பக்கோ ஓவியம் வரஞ்சிருப்பாங்க அந்த ஓவியம்மே எவ்வளோ சூப்பரா இருக்கு ஒண்ணு இல்ல ஒரு நந்தி ஒண்ணு உர அந்த மேல நந்தி ஒண்ணு வஞ வளைஞ்சிருக்காங்க அந்த நந்தி நீங்க எந்த பக்கம் இருந்து பாத்தாலுமே அந்த நந்தி பாத்தீங்கன்னா அந்த ஸைடல்ல வந்து தண்ணி போகும்ல அதுதா நம்ம அபிசேக் பண்ணா சைட்ல ஒரு இது மாரி இருக்கு தண்ணி கீழ பட்டு போகு அது எந்த எடத்துல இருந்து பாத்தாலுமே உங்கள பாக்கற மாரி உங்க உங்க டரக்ட் அதது உங்க திசை நோக்கி இருக்க மாரியே இருக்கு நீங்க இந்த பக்கோ நா வலது கைல இந்த பக்க பா த்தாலுமே உங்கள பாத்த மாரி இருக்கு இடத கைழ இருந்து பாத்தாலுமே உங்கள பாக்க மாரி இருக்கு அவ்வளோ அவ்ளவு தத்தூரமா அந்த வ வண்ணம் வரைஞ்சிருப்பாங்க இப்ப வா இப்ப வரையற வண்ணம்லா பாத்தீங்கன்னா அவ்ளவு சேர்க்கு இருக்கிறதுதல்ல ஆனா முன்னாடி வரைஞ்ச ஓவியல்ல பத்தீன்னா இப்ப வரைக்கு அந்த கோவில அழியாம அவளோ சூ புறா இருக்கு இப்போ வரைக்குமே அந்த கட்டிடக்கலை ஒரு பக்கம் இருந்தாலுமே இருந்தாலு போக வனானுஅந்த கட்டடத்த வந்து எடுத்து காமிக்கிறது அந்த ஓவிய ஒண்டுதா இப்ப நம்ம பேசுறோ யாரரு அது பேச பண்ணா என்னன்னா யாரரு கட்டன அப்படிங்கறதால அந்த ஓவியத்தை பத்தி நம்ம கோயிலுக்கு பணா தெரிஞ்சிரு ஓ இந்த மண்ண இப்படில்லா பண்ணியிருக்காரு இவ்ளோ கஷ்டத்துல இவள பண்ணிருக்கா அந்த ஓவியத்துலே அந்த பேசும் படம் சொல்லுவாங்கள அந்த மாரில்லா ஒறைஞ்சு வச்சிருப்பாங்க நாங்க சொல்ல போனா கோவில்ல எல்லா நீங்க என்னா சொல்றீங்க
உண்மைதா ஏன்னா முந்தி காலத்துல உள்ள கலைகள் எல்லாமே சரி வரைந்த தடங்களு சேரி அதெல்லா இன்ன வரைக்கு வந்து அழியாமல் அழகா இருக்கு அத பாக்கறதுக்கே ரொம்ப வந்து எதார்த்தமாக இருக்கு கு சொல்லலா இது கையால தா சொல்லிட்டு பார்க்கும்போதே ரொம்ப சொல்லலா நீ சொல்ற மாரி ஒரு வீடு கெட்டுறதுல இருந்து ஒரு கட்டிடம் கெட்டுறது வரைக்கு முந்தி காலத் ல த எல்லாமே வந்து நேரம் எடுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு வீடு கட்டுறது ஒரு கோவில் கட்டுறதுக்குல்லா அவ்வளவு பெரிய நேரங்கள் பட் நேரம் சொல்றதோட அவ்வளவு வருடங்கள் அவ்ள்ளோ எவ்வளகும்ன்னு சொல்லலா இப்பல்லா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்டின்னா கொஞ்ச மிஞ்ச போன ஒரு மூணு மாசத் மாசத்துல இருந்து ஆறு மாச அந்தளவுக்கு போயிடுச்சு அது அந்த இதுலயே நம்ம ஒரு பெரிய அழகான வீடே கட்டி ர்லா அந்த அளவுக்குப் அவங்களுக்கு இருக்கு அதே மாரி முந்தி காலம் கேட்டின வீடுகளோ கட்டிடங்களோ சேரி எதுனாலு சேரி ஒரு நகர்த்தறதுக்கு இல்லாட்டி தகத்தறதுக்கு அத வந்து ஒரு இடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அத இடிக்கிறதுக்கே அது அவ்வளோ கனமா இருக்கு அதுலா வந்து முந்திலா வந்து இந்த சிமிண்ட்டோ ஒரு செங்கலோ அந்த மாரிலா ரொம்ப இருக்காது அவங்க பச்சதே கல்க்கு கற்களாதாருக்கு அந்த கல்லுமே ரொம்ப கனமா இருக்கு சொல்லலா வீடுகளுமே அப்டிதா சொல்லலா அத வந்து தகத்தறுது இங்குறது ரொம்ப கடினமான விஷயம்னு சொல்லலா அது அவ்ளோ வந்து அ நல்ல வந்து ஒரு இதா இருக்கு அ ஆனா இப்போ உள்ள இதெல்லா ரொம்ப எளிதா இ எப் அத கெ இன்னு கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு வந்து சில சில அ இது ஓட்டைகள் அந்த மாரி நெறைய இது வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலா அதெல்லா பாக்கு போது முந்தி உள்ள காலத்லே அறிவியல் இல்லாம எவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலா அதே மாரி கட்டிடங்கள் போது பாலங்கள் முந்தி கெட்ன பாலங்களா இருக்கட்டு ஒரு அலுவலகமா இருக்கட்டு சேரி எல்லாமே வந்து ரொம்ப இதுக்கு இந்த மாரிதா இருக்கணுன்னு சொல்ட்டு அந்த பாலங்கள்ல்லா இணைக்கிற இதுவு சேரி அதெல்லா ஒவ்வொண்ணு எவ்வளோ கடினமாருக்கு அதுக்கு எவ்ளோ நம்ம திடமா கெட்டணுமோ அந்த மாரி ரொம்ப திடமா அதுக்கு என்னென்ன வேணுமோ ஏன்னா அந்த காலத்துல அந்த வசதிகள் இருக்காது தெயுப் எப்டி கெட்டணுனு ஒரு அறிவியல் சிந்தனையும் பெருமை பெருமை பெரும்பாலார்க்கு இருக்காது ஏன்னா அங்க வேல பாக்குறவங்க எல்லாரு அவுங்க யாரு சொல்றாங்களோஅதுபடிதான் கேப்பாங்க ஆனா அதுலயுமே எவ்ளவுங்க புரியறபடி சொல்ணுமோ அது அவ்ளோ அழகா சொல்லி நெறைய கட்டிடங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாருக்கு அ அத வந்து சொல்லனுனா சொல்லிட்டே போலா அந்த மாரி ஒவ்வொண்ணுமே நின்னு பேசுற மாரி இருக்குன்னு சொ சொல்லா அந்த மாரி வந்து அழகான கட்டிடங்கள் நெறையவே வந்து இங்க இருக்குன்னு சொல்லா
ம் இப்ப இவ்ளோ சிமெண்ட் திறதமே இடிஞ்சு விழுதா அப்ப பாத்தீங்கன்னா களிமண் கலவைய பயன்படுத்தி அவ்ளோ வலிமையா கட்டியிருக்காங்க அப்டிங்கன்னு சொல்லலா சேரி சேரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா
கண்டிப்பா
கண்டிப்பா ம் ம்